சொல்லுடா தம்பி நீங்க தா சொல்ணு அப்பற
ம் என்ன பேசிட்டு இருந்தோ
உன் தங்கச்சிய பத்தி சொல்லினிருந்த அவ புடிச்ச மாரி படிக்க வைக்கணுன் சொல்லினிருந்த
ம் இப்ப அவளுக்கு இப்ப இன்னைக்கு கொஞ்சோ கொஞ்சமா ரொம்ப பிசியோதரபி டெய்லி வந்துட் இருக்காங்கல்ல
ஆமா பிஸியோதரபி இப்போ ஓகேவா ஓரளவுக்கு ஏந்து உக்காறாளா
ஒரு மண் நேர நிக்கிற ஆ அவ அப்ப ரொம்ப சந்தோஷ
எதோ செஞ்சுனே இருக்கவே சொல்லுடா அப்டியே
ஆமா பண்ணிட்டு இருக்காங்க்கா நடக்குறா கொஞ்சோ கொஞ்சமா நடக்குறா ஹாலுக்கா பாத்ரூம்க்கு அதுவு போறா
அது மாரி நடந்தாலே ஓகேதா ஒன்னாகாது உடம்பு ஓரளவுக்கு நல்லாருக்கு பிஸியோதரபி பண்ணி அவங்க பண்றத விட நம்ம கொஞ்சோ கூட செஞ்சாதா நல்லாருக்குமே அப்டிதா நல்லாருக்குமே இல்லனா செட்டா ஆகறது இல்லனா
ம்
ம் சொன்னன்ல
சரிக்கா இப்போ இங்க வந்து இப்போ கல்யாண ஆகி பத்து வருஷ ஆச்சுல்லக்கா உங்களுக்கு
பத்து வருஷ ஆலடா ஆறு வருஷ ஆவுது சிவராவ்து காலேஜா டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் ஆமா
அதா அத மாத்தி சொல்ட்ட ஆறு வருஷ ஆவுது ரெண்டு பசங்க கல்யாண பண்ணதுலருந்து இந்த கொழந்தைங்க கூடயே இருக்கீங்க அது உங்களுக்கு மெண்ட்டல் ப்ரஷர் ஆக ஆகும்ல
ஆகுமா சாதாரணமா சொல்ட்டியடா ஆகு ஆயி
அதா ஆகும்ல அதலா எப்டி ஹேண்டில் பண்றீங்க
என்னடா பண்றது ஃபேமிலி இப்ப வந்து கொழந்த நான்தான பெத்த அதுங்க வந்து பாச வந்துருண்டா தானா அம்மான்ற ஒரு பாச வந்துருச்சுன் வச்சுக்கயே அவங்க கொழந்த அது அதை விட்டு நம்மாள வெளிலயே வர முடியாது அந்த கொழந்த நம்மதா பாத்தாவனு ரெஸ்பா ரெஸ்பான்ஸ் பியூட்டிஃபுல்லா நா தான அப்பறோ
இல்ல அப்படினு இல்ல ஒ ஒரு பையனுக்கு புஸ் அஞ்சு அஞ்சு வயசு ஆவ்தா இப்பதா ஸ்கூல் ஜாயின் பன்னாங்க ஆ நாலு வயசு ஆவுது இன்னொருத்தவன் ரெண்டு வயசு ஆவுது அவன பொறந்து அவன் கொஞ்ச கொஞ்சமா ஃபுல்லா கேர் பண்ணி பாத்துக்கிட்டு அவன் ஓரளவுக் கொஞ்ச நடக்க ஆரம்பிச்ச உடனே அடுத்த கொழந்த
ஆமா
திரும்ப அந்த கொந்தையு பாத்துக்கணு இந்த கொழந்தையு பாத்துக்கணுனா ரொம்ப பிரஸ்ஷர் ஆகுமே எப்டி ஹேண்டில் பண்ணுவீங்க எல்லாத்தையு
அது தாண்டா பண்ண கிஷோர்
ரொம்ப பொண்ணுங்க நெனச்சதே கிரேட் ஃபுல்லா இருக்குங் கா இவ்ளோ பண்றாங்ளே அப்டி
நா இவ்ளோ பண்றன் நீ நினைக்கிற எங் வீட்டுக்காரர் அப்டிய நினைக்கிறார் வீட்ல சும்மா தான இருக்குறன் வாரு அவுரு கேக்கும் போது நெஞ்சு வலியே வந்துடு எவ்ளோ கஷ்டப்படுனாங்க இவுங்ளியு பாத்துக்கனு இவுங்ளுக்கு
ஆ அவனுக்குன்னா சும்மா இல்லாம அது இது பண்ணுவானுங்க
கேட்டா அவரு என்ன தெரிமா சொல் வெளியில வந்து வேல செஞ்சு பாரு எவ்ளோ பிர்ஷர் ஆபீஸ் ல ஆபீஸ்ல மட்டு தா அங்க வேல செய்றீங்க நாங்க வீட்டு வேலையு பாக்கணு உங்களையு பாக்கணு கொழந்தையு பாக்கணு எவ்ளோ வேலைககள் இருக்குது அதல்லா நெனைச்சே பாக்க மாட்டாங்கனு
புள்ளைய பாத்துக்கனு துணி துவைக்கணு பாத்ர வளக்கணு சமைக்கணு வீடு க்ளீன் பண்ணணு வரவ போரவங்க காபி போட்டு தரணு எப்பா பொண்ணு பொறக்கறது ரொம்ப கஷ்டங்கா
அதல்லா நீ நனைகிற பரவால்ல கல்யாண ஆவாத பையன் நனைக்கிற கல்யாண ஆன என் புருச நனைக்க மாட்றாரு நனைப்பாரு இருந்தாலு அடிக்கடிக்க சொல்லுவாரு நா இத சொன்னனா வச்சுக்கேயே எவ்ளோ வேல என்னு அவர் சொல்லுவாரு ஐயோ உங்கள விட எங்களுக்குதா அதிக வேல அப்டிங்பாரு ப்ரஷர் பாரு அதுக் குதா வந்து எனக்கு வந்து ஏதாவது ஒரு வீட்லே வேல கச்சா நல்லா இருக்குங் மாரி இருக்கு
செரி இந்த பார்வ நமக் உங்களாள ஒரு போன் கால் கூட பேச முல்ல அந்த பையன் அவ்ளோ பண்ணிட்டு இருக்கான் எப்டி வேல பாப்பீங்க ஜாப் கடச்சா
தூங்க வச்சிருவடா அவன் இன்னொருத்த ஸ்கூல் போயிடுவான்ல
ஆமா
இவன் ரெண்டு மண் நேரோ அப்டி தூங்குவான் அந்த டைம் பாத்துக்க வேண்டிதா பொம்ம படத்த வச்சுவுட்டு அந்த மாரி பாத்துக்க வேண்டிதா நைட்ல கொன் நேர செய்ய ஒர்க் ஃபர்ம் ஹோம் கெடச்சிச்சுன்னு வச்சுக்கேய எப்படியாது செஞ்சிருவ ஆன அந்த மாரி மைண்ட் செட்ல தா இருக்க
அ அப்போ ஒகே டேட்டா எண்ட்ரி ஜாப்லா நறைய கடைக்குங்கா நா உங்களுக்
ஆனா ஃப்பேக்கா நடக்குது டா அதெல்லா உண்மையாவே நடக்குமா ஏமாத்
அக்கா டேட்டா எண்ட்ரி ஜாப்னா நீங்க சும்மா வந்து இந்த ஆன் என் இன்ஸ்டாகிராம் எல்லா பாத்தாத ஃபேகா தா இருக்கு பைவர்னு ஒரு வெப் சைட் இருக்கு அதுல பொண்ணு என்ட லேப்டாப் இருந்தா நால சூப்பரா சம்பாரிப்பங்கா என்ட லேப்டாப் தா இல்ல ஹைவர்னு ஒரு வெப் சைட் இருக்கு ஹைவர்னுு ஒரு வெப்சைட் இருக்கா போட்டோ போ டேட்டா என்ட்ரி ஆ இது வீடியோ எடிடிங் போட்டோலா எடிட் பண்ணி குடுத்தோ வச்சிகோங்ளே அவனுங்களா வேல ஏதாவது இருந்தா போட்டு வப்பானுங்க அந்த ஹைவன்ற வெப் சைட்ல நாம போயிட்டு இந்த வேல எனக்கு நா பண்ற நா பண்ணி குடுக்குற அல போட்றக்க காசு எனக் குடுத்துருங்கன் சொன்னா அவுன் குடுத்துருவானுங்க
ஆனா எனக்கு தெரியு நி மேதா சொல்லி் கொடுத்தாதா நா செய்வா
ஆமா அது கொஞ்சோ கஷ்டம் காம்ப்ளிகேட்டது கத்துக்குனு ரொம்ப கஷ்டோ அது
அ என்னால செய்ய முடியும் டாட்டா என்ர்நெட் ஏாவ டைப் பண்றத நாம அழச்சுட்டு போயிடுவான்
ம்
அது டைப் பண்றது பண்ணிடுவ மத்த இதுதா கஷ்டோ
ம் ம் ம்
இது சொல்றியா டேட்டா என்ற மரி எதா கெடச்சா நல்லா இருக்குன்டா
ம் நா அது கேட்டு சொல்றன்க்கா இந்த அனிதா மேம்னு ஒருத்தவங்க இருக்காங்க சென்னைய்ல எ தேவையாங்க அவங்கள்ட்ட கெட்டா அவங்க சொல்லுவாங்க எதாவ்து
எது அது ஒரு ஜாப்பு பத்தாயிரம் மாசம்ஞ பத்தாயிரம்ன்றது எத்தாயிரம் கிச்சா கூடக்கடியதா
ம்
இப்பல்லா எங்கடா பத்தாய்ர்த்துக் கொன் ஜாப் வெர்குதே எல்லாரும் பத்தாய்ர துணி கடைக்கி வேலை பண்ணா கூட பத்தாய் காஸ் தராங்க
ஆமாமா
ஏ பத்தாய்ர் கெட்ச்சா அதுவே எனக் பெரிய சந்தோஷம்னந்ச்சி நா மாம்ஸ் செஞ்சி கனப்புலாய்ங்கது ஏன் ஃப்ரீ டைம் வேஸ்ட் பண்ணாம எங்காவா செய்ய மாிர எனக்கும் சேலரி வந்த மாதிரிக்கும் எனக்குன்னு ஏதாவது வாங்கிப்பே செலவு பண்ணன் பசங்களும் செலவு பண்ணும் உ வீட்டுக்கரு ஒருற பக்கம் தான்ண்டா எங்க என்ன பாக்கணும் என் பேேமிலி பா்க்கணும் எங்க மாமியார் மாமியார் பாாரக்கணும் அவங்களுக்குமே சாப்பாடு அவ தாண்டா
நா
கவுங்களுக்கு மாசம் மறந்தா காஸ் தர்ணு இவன படிக்க வெக்கிணு ஸ்தெலவு நறையாட் வர அதாவது விசேஷம் பாக்கணும் அவர் ஒரு இன்கம்ம வச்சி ஒரு ஃபேமிலியே ரன் பண்றுறாங் அப்டின்னும் மொது கஷ்டமா இருக்கு எனக்கு அதனால் தான் நாம்ள ஹெல்ப் பண்ணு வேலைக் போணு அப்டில்லா எனக்கு தோணுண்டா அதுதா வேற ஒண்ணு இல்ல
வீ பொய் பு எனக்குன்னு வச்சுக்கோங்கள
உம்
ஏ ஏ தங்கச்சி என் தங்கச் டி இப்டி பண்ணா அதுக்கப்பறோ எங்க வீட்ல நடந்தது காலேஜ் போஷது வய்கு இதெல்லா வந்து நடுவ்ல ஒரு ஒரு ரெண்டு மூணு மாஸ்த்து முன்னாடி எல்லா செம்ம ப்ரஷர் டிப்ரஷன்மாறி இருந்ச்சு
ஆ அப்ப சவுண்ட் வருத் டையம்
கொற்ச்சிட்டன்டா மவ்லி வெக்கிற ப்ரியம் பைய்னுக்கு அவ்ளோதா அவ வ்லோ ஏரி உக்காந்தானா வருமான் பாத்து நடப்பாரு எங்கயாது ஏருட்ட யர்க்கர் ட்ல மேல படுத்து நன்னாவ் மண் அவர் பாப்பாரு நமக்கு என்ன வேல இல்லெ குட்டி ஏதாவ் பாக்கட்டு கொஞ்ச நேர்த்துக்கு அப்றோ என்னா பண்றது அதனால்தா வக்காந்து பாக்றாமா அண்ணெ கம்முன்னுதா பண்டா வம்படோ குடுத்தா இன்னா என் பையன் கொஞ்சு பேச மாட்ரா அவர் ஒரு ஆளா கஷ்டப்படுத்றால்னன்னா நானு ஏதாவ் வேலைக்கு போனு அப்டின் தோனுது இல்லன்னா நா அத பத்தின யோசின் அவரு ஆனா பரவாயில்ல வேணா இருக்குற்த வச்சி இது பண்ணிக்லாவான் சொல்வாரே
ம்
நம்மதா இவுரு கையேய் எதலா வாங்கறதுனா கூட ஐயோ காசுல்ல
அவரு எகிட்டயே சொன்னாரு தம்பி இதெல்லா பண்றீங்க ரைட்டு கொஞ்ச படிங்கப்பா
ஆமா அவுரு படி படி உயிரங்க கவர்மெண்ட் வேலைக்கு படிக்க சொல்லுவா என்ன சாவடிக்கணு எவன்டா கவர்மெண்ட் வேலைக்கு தர்றா இருக்கற பூரா அவர் என்ன பத்து வருஷோ படி பதினோராவது வருஷோ பாஸ் ஆவன்றார்டா பத்து வருஷோ என் லைஃபே வேஸ்ட் பண்ண சொல்றாரு அவுரு
ஆமா முப்பத்தி மூணு வயசு வரிக்கு எழுதலால்ல நீங்க எழுத வேண்டிதான
அடேய் நீ வேற ஏன்டா அவுரு தா படி படி டி என் பி சி படிக்க சொல்லி எ உயிர வாங்கறாரானா
தா படிங்க இல்லனா படிக்காதீங்க சும்மா அடுத்தவங்க அவுங்க சொல்றாங்கறதுக்காக
அதுதா நா வந்து இந்த ஜென்மத்துல வந்து அவுர் அந்த ஒய்ஃப வந்து எழந்துட்டாருடா நால்லா படிக்க மாட்டே தெளிவா சொல்ட்டே ஏந்தா நா இங்க இருக்கிற வேல யார் செய்றது படிக்க முடியும் இப்ப எப்படி நீ வந்து இது ஒரு வேலைன்னா எடுத்து செய்யற அது மாதிரிதான் அதுவும் செய்யணும் அப்படின்னு வாரு எப்பா ஓங்கிட்ட என்னால முடியாது என்னாலாம் படிக்க முடியாதுன்னு தெளிவா சொல்லிட்ட எங்க வீட்டுக்கார்ட்ட நாலாம் படிக்க மாட்டேங்க என்னாளலாம் முடியாதுங்க அப்படின்னு சொல்லிட்டேன் வேற என்ன சொல்றது அவருகிட்ட சொல்லு அவரும் சொல்லி சொல்லி பார்த்துட்டுச்சு இதெல்லான் திருந்து திருந்ததுன்னு சொல்லிட்டுனு விட்டாரு அவரு நீங்கல்லா அவ்வளோதா அப்டி சொல்ட்டு வுட்டாரு
ம்
சார்ஜு ஏர்ல்லடா என் செல்லுல ரெண்டு பாய்ண்ட்டுதாங்குது இன்னு அனேகமா கொஞ்ச நேரு பேஸ்லான் நெனைக்கிற பாப்போ
ரெண்டு பூ ரெண்டு பூஸ்தர்லா தங்கமாக்கா என்ன ஃபோன்கா வச்சிருக்கீங்க
நானா சாதா ஃபோன்தா விவோவா அது ஏ ரெட்மிடா ரெட்மி அதாது நா ஃபோன் வாங்கி நாலு வருஷோ ஆது ஏ பைய பொறந்தப்ப எங்க அண்ண வாங்கினு வந்து கொடுத்தா ஃபோனு அதயேதா வச்சுன்கரே இத்தன வருஷமா ஊ அதுவு ஒடஞ்சு ஒடஞ்ச ஒடஞ்சி நானு டெம் பர் ஒட்டி அத ஒட்டி இதஓட்ட வச்சுங்க டிஸ்பிளே ஒட்டி வச்சுன்னு இருக்கன்டா
டிஸ்ப்ளே ஒடஞ்சிருச்சா
அட ஏ பையன் தூக்கிதூக்கி போட்டுருவாண்டா அப்ப அப்ப மாத்துவண்டா நாலு தடவ மாத்தி அதுவே போன் கிட்டத்தட்டா
ஃபோன் ஒன்னு வாங்கலக்கா யக்கா நீங்க வேற
நாலாயிரத்தி ஐநூறுரூபா கிட்ட செலவு பண்ணிகிறண்டா மூணு தடவ மாத்தி இன்னு ஒரு நாலாயிர போட்ட புது போனே வாங்கிலாந்தா அந்த அளவுக்கு பட்ஜெட் இல்ல அதுனாலதா உட்டுட்ட புது ஃபோனே வாங்கனாலு திரும்ப எ பைய ஒடைப்பா அது மனசே ஆராது பாரு நமக்கு என்ன சொல்ற அதுக்கு பழைய ஃபோனு தூக்கி போட்டு ஒஷ்ஷா கூட நா எங்க வீட்டுக்காரு கொஞ்ச பே பெருசா ஆவடுன்னு வெயிட் பண்ற பசங் கொஞ்ச பெருசா ஆவட்டு அதுக்கப்றோ ஒருடாதூக்கி போட்றுவனே எப்டி இருந்தாலு நா புது ஃபோன் வாங்க போறதில்ல ஃபோன் அவர் வாங்கிப்பாரு எனக்கு பழைய ஃபோன் குடுத்துருவாரு
அவரு ஃபோனு
ஆமா அவர் தா வெள்ல வேலைக்கு போறாரு நம்மென்னா பண்ணோ இது மாரி தாந்தா போயினுக்குது அதுக்குதா நாமளு வேலைக் போணு அதனால தா உன்ன வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் எதாது இருந்தா சொல்லுடா தம்பி அப்டின்னு கேட்டுனுகடக்கற அதுபொந்தா
ம்ம்
ஏதாது ஒரு வேல ஏதாது ஒரு சால்ரி எதோ ஒரு ஒரு நாளைக்கு எரநூறு ருவா சால் எரநூறு ருவா முன்னூறுருவா சம்பார்சமா அப்டின்னு ஒரு திருப்தியாவது இருக்கு இந்த மாச பொறந்தா இந்த காசு வரு அஹ்
எரநூறுவா முன்னூறுவா சம்பாதிச்சாலே போதுக்கா
ஆமா ஏ வீட்டு செலவுக்கு செலவாண எ பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் வாங்கி குடுக்கதுக்கு சொல்லு அதனால தா ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஏதாது கெடைச்ச நல்லா இருக்கு நாமான்னு செஞ்சு கெடப்பன்டா எனக்கு ஃபேக்ல்லா நெறைய இருக்குது ஆன்லைன் அதனால தா வந்து நா எது வந்த
ரொம்ப ஃபேக் நெறையா இருக்குக்கா அதுவு இன்னொரு ஜா இப்புல்லா வரு பென்சில் டப்பாகுள்ள போட்டு குடுங்க மெழுகுவத்தி டப்பா போட்டு குடுங்க அதுக்கு காசு வரும்ல சொல்லுவாய்ங்க அதலா நம்பாதீங்க
ஆமான்டா அது ஏன்டா ஈரான் எக்ஸ் கால் பண்ற
ஆ